நல்லா இருக்கா பா நீங்க எப்புறிக்கீங்க
நல்லா இருக்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நானா இந்த ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கே நண்பா ஒரு கதை எழுதுலானு ஒரு ஐடியா தோணுச்சு
ஓ எந்த மாரி ஸ்கிரிப்டு நண்பா
ஒரு படம் எடுக்கலா மாரி ஷார்ட் ஃபிலிம்
ஓ ஓ ஓ எந்த மாரி படம்
அது வந்து கருத்துள்ள படந்தா அது
அதா எந்த மரி எந்த மரி கண்டன்ட் போட்டிருக்கீங்க கத எந்த மரி ஐடியாஸ்
கத எந்த மாதிரின்னு சொன்னாப்ப ஷார்ட் பிலிம்க்குள்ள மரியாதை பேயிடலாம்ல கத தேட்டர்ல திரையரங்க திரையரங்கத்துல வெளியிடும் போது நீங்க பாருங்க
அது வரைக்கு வெயிட் பண்றதா நண்பா
ஆமா நண்பா
ஒரு எந்த மரி கத
கத கத எப்டி நண்பா சொல்றது எந்த மாதிரி கதன்ட்டு
இல்ல எது ரிலேட்டடான கத யார வச்சு எடுக்க போறீங்க
அது உங்களுக்கு திரையறங்குல பாத்தா தெரியு ஆ இந்த க என்னமாரி கத
ம் ம் ம் இல்ல திரையரங்குக்கு வரோ இன்னு எவ்வளவு நாள் ஆகும்னு
அதுக்கு இன்னு ஒரு ஆறு மாசோ ஆவு நண்பா ஆறு மாசோ ஆவு நண்பா ஸ்டார்ட் பண்ணிட்டு தா ப்ர நண்பா இருக்கோ
ஓ ஓ செரி செரி செரி அது என்ன உள்ளூருக்குள் ள்ளயே ஷூட்டிங் எடுக்கிறீங்களா இல்ல வெளியூர் எல்லா போய் எடுக்கிறீங்களா
ம் இல்ல நாங்க வந்து அந்த அளவுக்குல்லா பட்ஜெட் இன்னு வரு உள்ளூர்லயே வச்சு எடுக்கலா
உம் உம் உம் எந்த அளவுக்கு பட்ஜெட் போடுறீங்க ஒரு பட எடுக்குறதுக்கு நீங்க
எந்த அளவுக்குனா நாங்க கம்மிய தா இது இஸ் பண்ணியிருக்கோ
ஒரு ஒரு கோடி ஓ ஷார்ட் பிலிம் மட்டுமா
ஆமா அந்த அந்த அளவுக்குலா நாங்க கொன்னு பணக்காரவங்க கெடயாது நாங்களே இங்கே கட வாங்கி தா சாட் பிலிம் எடுக்குறோ
ஓகே ஓகே ஓகே நா நா எப்டி ஆ ஆக்சன் ஆக்சன் பிலிமா இருக்குமா இல்ல ரொமாட்டிக் காமெடி
இல் அல் எல்லாமே மிக்ஸ் பண்ணிருக்னு நண்பா
ஓ எல்லாமே ஆ ஆ ஆ சேரி சேரி சேரி எவ்ளோ நேரம் கத நண்பா
கத வந்து ஒன்றர மணி நேரம் நண்பா
ஒன்ற மணி நேரம் ஓகே ஓகே ஓகே அ பாடல் எல்லா எந்த மாரி எத்தன பாடல் வரும்
பாடல் வந்து என்னச்செய் பாக்கல இன்னு இது நம்ம சாட் பிலிம் எடுத்து முடிச்சுக்லா அதுக்கப்றோ பாடல் வந்து பாடல் வந்து எழுதிக்கலா
ஓ எடையில எடையில அந்தந்த ஓகே ஓகே ஓகே நல்லது உம்
இருக்குறதே கம்மியாதா இருக்கு அதுக்குள்ள பாட்டு வக்கணும்னா நல்ல சேஞ்சது தான
ஓ நம்ம இதுல வந்துட்டு அந்த சண்டை காட்சிகலா உண்டா
உம் சண்டை காட்சிகள் உண்டு உ எதிர்பார்க்குறது அங்க அ திரையரங்கத்ல
ஓ ஓ சூப்பர் சூப்பர் சப்பர் உம்
இப்ப ஆல்ரெடி ஒரு இப்ப அசிஸ்டன்ட டைரக்டர் பண்ணிதிருக்க
ஓகே
இந்த விக்ரம் மூவி இருக்ள
ஆமா
ம் ஆறுவார்
ஓ விக்ரம் மூவி நம்ம அந்த லோகேஷ் கனகராஜ் எடுத் அந்த மூவி சொல்றீங்களா
ஆமா ஆமா அந்த ஸ்கிரிப்ட் ரேட்ல அஸிஸ் ஆ ஸ்கிரிப்ட் ரேட்ல ஆசிஸண்டாருந்த
ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர் பரவாயில்லையே அது பெரிய ஹீரோ வச்சு எடுத்த படோ பெரிய லெவல்ல பட்ஜெட் போட்டு எடுத்த படோ
ம் அதனாலதா நம்மளு ஆ நானு லொகேஷிட்ட கேட்டே ம் ஷார்ட் ஃபிலிம் தானே பண்ணுங்க பாத்துக்கலா அப்டினாப்ல
ஓ சூப்பர் அப்ப நீங்க அவர்க்டே சொல்லி அவரு ப்ரொடியூஸ் தானே பண்ணிட்டு இருக்காரு அவர்க்டே கிட்ட நீங்க ஃபண்ட் கலெக்ட் பண்ணிக்கலாம்ல
வா இப்ப நம்ம வந்து நம்ம எடுத்து இருக்கிற படத்துக்கு வந்து அவங்கிட்ட கேட்க முடியாதுல எல்லாத்துக்கு
இல்லல்ல அவங்களு ஒரு பு்ரொடியூசர் தானே தனியா வந்துட்டு ப்ரொடி ப்ரொடியூசர் பு்ரொடக்ஷன் கம்பெனி வச்சு நடத்துறாங்க
யாரு எல் இது லோகேஷ் வந்து பு்ரொடகக்ஷன் நம்பி வச்சு நடத்தல நண்பா
ஆமா அவரு வந்துட்டு இப்போ வந்து தனியா ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு
அ ஓ அது அது சரி அது எல்சியூ யூனிவர்ச அப்டின்னா அது உந்து கதைய உருவாக்க உருவாக்குறாங்க
இல்ல இல்ல இல்ல இல்ல அது அது வேற இது வந்துட்டு அவரு தனியா எடுத்திருக்கரு அவரோட புரடக்ஷன்லயே ரெண்டு படோ ரிலீஸ் ஆயிருக்கு உங்களுக்கு தெரியாதா அது
உஅ ன்னா நண்பானிங்க அவரோடதா வேலப் போத்தருக்கா நீங்க வந்து எனிட்ட போ பேச சொல்றீங்க
என்னங்க இப்டி சொல்றீங்க அந்த ஃபைட் கிளப்ன்னு சொல்லிட்டு படம் வந்தது இல்ல அவர் ப்ரொடியூஸ் பண்ண படோ தா அது
ஏங்க அது ஃபைட்க்ளப் அவரோடது இதுங்ளங்க
அவரோடதாங்க நின்னாங்க யாரா இருந்தாலு அவர் ரிலேட் டிவ் தானங்க
குறியிடப்பாத்
செரி சரி விடுங்க நம்ம எதுகா அவ்ளோ தூரோ போய்கிட்டு நீங்க உங்க கதைய சொல்லுங்க நம்ம அத கேட்போ
எ கதைய சொன்னாதுப்பா ஆ அதா படோ ஓடிட்டு இருக்கு ம் எடு த்து முடுச்சே இது பெறகு நல்லபடியா இருந்தா சந்தோஷோ
ஆ ஒகே ஒகே உங்க ப பிலிம்ல வந்து ட்டு டபுள் ஹீரோவா இல்ல சிங்கிள் ஹீரோவா?
நம்ம இதுல வந்து ஹீரோயின் மட்டுந்தாங்க
ஹீரோயின் மட்டுந்தா ஓ அந்த அறம் அந்த மாரி அ ராட்சசி அப்புன்னு சொல்ட்டு சிங்கிள் ஹீரோனிய வச்சு படோ எடு த்த மார் நீங்க ஷாட் ஃபிலிம் பண்றீங்ளா? ஓகே ஒகே சூப்பர் சூப்பர் ஆ ஆ ஆ அ
ஹீரோயினி ஆனா தெலுங்கு தெலுங்கு ஆக்ட்ரு
தெலுங்கு தெலுங்கு ஆக்ட்ரு வந்து தமிழ்ல நீங்க டப் பண்ணி எடுக்குறீங்ளா எப்புடி?
ஆமா தெலுங்கு டப் பண்ல தெலுங்குல தெலுங்குல தா எடுக்குறோ மொத்தொ மூண் லங்வேஜ்லந்து ரிலீஸ் பண் றொ மலையாளொ தெலுங்கு தமிழ்
ஓ உங்களுக்கு மலையாளம் தெலுங்கெல்லா தெரியிமா? ஓ சூப்பர் சூப் ப்ர் சூப்பர் ஆ எப்பிடி கத்துக்கிட்டீங்க?
இது லாங்வேஜ் நம்மள்டகே என்னா லாங்வேஜுன்னா கத்துக்குறது பேச பேச அதே வந்துரும்ல
ஓ அதுவு கரெக்ட்டு தா யாராச்சு தெரிஞ்சவ்ங்க கூடவே இருந்தாலே அவுங்க பேச பேச நம்பளுக்கு பழகிடும்
ம் ஆமா
பரவால்ல பரவால்ல
உங்ள உங்ளுக்கு எது படத்துல நடிக்கிற மாரி எது ஆச இருக்குங்ளா?
னக்கு இருக்கு நீங்க அதா நீங்க சொன்னீங்கனா உங்க கூடயே சேந்தே ஒர்க் பண்லா
என்ன எனா க்குலா இந்த எப்பின்னாலு இது வந்து ஹீரோயினிக்கு உள்ள கததா நா எழுதி வ ச்சுருவோ
ஓ இல்லெல்ல எனக்கு வந்துட்டு எப் பின்னா எனக்கு அந்த அ கவிதைய எல்லா எழுத தெரியு ஒரு மூவில வந்துட்டு ஒரு கவிதைய வந்து ஆட் பண்லாம்ல ஒ சின்ன சின்ன கண்டடு கவிதை அந்த அ அந்த மேறி அப்டியே உன்ன வந்துட்டு நா ரெடி பண்ணி கொடுப்பா அந்த அந்தஷூ இல்ல இல்ல கவிதைனா திடீர்னு கேட்காதீங்க ஒரு அந்த சூழ்நிலைக்கு ஏத்தா மேரி ரெடி பண்ணி தருவேன்னு சொல்றே இப் இப்பவே கேட்டா டக்குன்னு சொல்ல முடியுமா சொல்லுங்க கவிதைங்கிறதெல்லா ஒரு கலை அது எடுத்த உடனே எடுத் வெல்ல சொல்ல முடியு ஆ யோசிச்சு நம்ம அடுத்த மொற ட பேசும்போது அந்த கவிதை உங்களுக்கு நா சொல்ற
ம் சரி நீங்க இதுவரைக்கு எத்தன கவிதை எழுதிருப்பீங்க
ஆ எனக்கு தெரிஞ்ச வரைக்கு நா ஒரு உம் ஒரு நாலஞ்சு வருஷமா கவிதை எழுதிட்டு இருக்கே
ம்
அது எப்புன்னா ஓவியே வரைஞ்சு அந்த ஓவியத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு கவிதை ஞாபகோ வரும்ல
ம்
அந்த மேரி ஒரு ஓவியம் வரைஞ்சு அது கீழே ஒரு கவித
நா நா வந்து இப்பனா வெ இப்ப நா எடுத்துக்கிற படத்துல வந்து ஒரு க கவிதை வந்து ஆட் பண்ணியிருக்கே அந்த கவிதை நா நல்லாற்கான்னு மட்டு பார்த்து கேட்டு சொல்றீங்களா
ஆ நீங்க சொல்லுங்க நல்லா இருக்கன்னு நா சொல்ற
இப்போ வந்து ஹீரோயின் வந்து ஒரு எடத்துல இருக்கிறாங்க ஆனா அது வந்து நம்ம படத்துல ஹீரோ கிடையாது ஒருத்தவர் வந்து வந்து அந்த பொ பொ பொண்ணுக்கிட்டு வந்து ப்ரப்போஸ் பண்றாங்க
ம்
ஆ அது எப்டி ப்ரப் ப்போஸ் பண்றாங்கன்னா என்னை கண்டு மயங்கி பெண்களை என்றோ நான் கண்டேன் உன்னை கண்டு மயங்கிய என்னை இன்றுதானேடி கண்டேன் அப்புன்னு வந்து ஹீரோ சொல்றாப்புள
ஓ சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு நீங்க எழுதுன கவிதையா
ம் இல்ல நாங்க எதுன கவித இல்ல எங்க படத்துல ஒரு ஒரு ஸ்கிரிப் இல ஒன்னு வரு கவித
ஓஓ ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர் பரவால்லையே நல்லாதா இருக்கு நல்லா ஒரு அ பரவல அந்த மூவிக்கு உங்க நீங்க எடுக்கற மூவி எப்டின்னு தெர்ல அந்த மூவிக்கு ஏத்த மரி சொல்றீங்க போலயே
ம் ஆமா அதில் வந்து சும்மா சும்மா சிங்கிள் பாட்டு தா அது அவர் ஒரு சீனில் வந்துட்டு கேமியோ ரோல்ல வந்து ஒருத்தர் சொல்லிட்டு போவாரு பேசிலில்ல
ஓ கேமியோ வரைக்கு வச்சிருக்கீங்களா ஃபிலிம்ல சூப்பர் சு சூப்பர் சூப்பர் ஆ வேற என்னல்லா ஆட் பண்ணலான்ட்டு இருக்கீங்க
ஆட் பண்றது பதிவே எடுத்தாச்சு
சரி
ம் அத ஸ்கிரிப்டு கேட்டு இன்னு பாதிய முடிச்சுடோம்னா திரையரங்கல ரிலீஸ் பண்ணிடலா
ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் என்னா ஒரு ஆறு மாசத்துல உங்க படத்த பாக்கலா
ஆமா கண்டிப்பா பாக்கலா
ம் ம் ம் சேரி சேரி சேரி ஷூட்டிங் அந்த கேமரா அதெல்லா நீங்களே பண்ணிக்கிறீங்களா இல்ல எப்டி
ம் இல்ல இல்ல அததா வாங்கியாச்சு வாடகைக்கு வாங்கியிருக்கோ
சரி
ம்
அந்த ஹீரோயினி ட்ரெஸ்ஸு அந்த காஸ்டியூம்ஸ்ல்லா எல்லாமே வாடக தானா
எல்லா எல்லாமே வாடகதா
நம்ம எடுக்கிறது ஷார்ட் ஃபிலிம் தா
அ எந்த அளவுக்கு கம்மியா கொறச்சி பண்ண முடியுமோ பண்ணிக்கிறீங்க
ம் ஆமா
ஆமா இப்பல்லா வர்ர படோ அதிகமா கம்மியான பட்ஜெட்ல வர்ற படம் தா ஹிட் ஆகுது ஒரு ரீசண்டா வந்த ட்ராகன் ஆ லவ் டுடே அப்புறோ யூத் படோ இதல்லா கம்மியான பட்ஜெட் போட்டு எடுத்த படோ ஆனா பெரிய பிளாக்பஸ்டர் மூவியா வந்துடுச்சு அ அந்த மாரி கதையெல்லா அந்தந்த ஹீரோ டேரக்டரே ஹீரோவா நடிச்சு எடுக்கறாங்க
மா அது வந்து இப்ப இது எங்க சீன்லயு ஒரு இருக்கு அத கொஞ்சோ வெளியில செல்லக்கூடாது ஆனா ஒருத்தர் முக்கியமான ஒருத்தர் வ வந்துட்டு போறார் அந்த கேமியாரோல்ல அது த திரையரங்கில வரப்போது பிளாக்பஸ் டைட் நானிக்
ஓ சூப்பர் சூப்பர் உங்கள் உங்கள் உங்கள் படத்து படம் இல்ல இல்ல நீங்க வந்துட்டு டு நெறைய பேர் இருக்குறாங்க கேமியோன்னு சொல்ட்டு
ம்
ஆ நீங்க உங்களுக்கு யார புடிச்சிருக்குமோ அவங்களதானே வச்சிரு ருப்பீங்க
இல்ல உங்களுக்கு ஏதாவது கெஸ் இருக்குமா அப்போ நா ஒரு கவிதை நா கவிதை வரைய சொல்லியிருக்கே இந்த கவிதைக்கேத்தா மாரி யார போட்டிருப்பண்ணு எதா தோணுதா
ம் இல்ல எப்டின்னா அந்த செலிபிரிட்டிஸ்ஸு ரிலேட்டடா இல்ல
இல்ல ஆக்டர்தா அவுங்க
ஆக்டர் தா
ம்
ம் ஹு ம் இந்த கவிதைக்கேத்த மாரி தெரியல வேணா அது சஸ்பென்ஸாவே இருக்கட்டுமே எதுக்கு அந்த கெஸ்ஸிங்கெல்லா நா திரையரங்குள பாத்துக்கறனே
சரி இன்னோ மூணு மாசத்துல வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவோ அதுல பாருங்க
ஆ படம் நேமு என்னா பேரு மு மூணு மாசங்கலிச்சா அது தனியா டீசர் விடுவீங்களா ஓ சூப்பர் சூப்பர் பூஜையெல்லா போட்டு ஆரம்பிச்சிட் டீங்க
ம் ஆமா
ஆ ஆ ஆ செரி செரி செரி நல்ல விஷ்யம்
ம்
ஓகே அம்